க்கம் தோழி
ஹலோ
வணக்கம் தோழர்
ஆஹ் வணக்கம்க
நலமா இருக்கீங்களா
உம் நலமா இருக்கேன் உம்
இரவு உணவு எல்லாம் முடிஞ்சிருச்சா
ஆஹ் முடிஞ்சுது ஒர்க் முடிஞ்சுது
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழர்
ஒரு ஒரு ஃபங்ஷன் ஒன்னு போய்ட்டு இப்பதான் வந்தேன் சரி வந்துட்டு அப்டியே வீட்லதான் சும்மா அப்டியே
நம்ப வந்துட்டு
உம்
அந்த காலத்துக்கும் இப்ப இப்பதுக்கு என்ன மாறிருக்குனு நீங்க நெனக்கிறீங்க தோழர்
அஹ் அந்த காலத்துக்கு இந்த காலத்துனா ரொம்ப டைம் எடுத்துக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் வேனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் பத்து வருஷத்துக்கு பின்னாடியும் வேணா
உம் ஆம்மா வச்சிக்லான் உம்
டிலா பாத்தீங்கனா ஆஹ் நெறய விஷயம் மாரிருக்கு அன்றாட வாழ்க்கைல வந்து உம் நாங்கலா வந்து பாத்தீங்கனா அப்பலாம் வந்து ஸ்கூல் போவோம் பத்து வருஷ முன்னாடிதா ஸ்கூல் படிச்சிருப்ப ஆஹ் ஸ்கூல் போய்ட்டு இவ்னிங் வந்தா கிரிக்கெட் விளாட போவேன் அந்த பம்பரம் விளாடுவேன் குண்டு விளாடுவேன்
ஆஹ் ஆஹ் ஆமா உம்
நெறையா விள விளையாடிட்டு இருப்போம் பட் இப்ப யாருமே அந்தி விளையாட மாட்டாறாங்க சொல்ல போனா ஃபஸ்ட் அவுங்க வீட்டுல வந்து பேரண்ட்ஸே விட மாட்டாங்கந்த குழைந்தங் வெளிய கொஞ்சம் ஃப்ரீயா விடமாட்டறாங்க அவங்களே அந்த மொபைல் போன யூஸ் பண்ணுங்க மாரிதான் அந்த பசங்களோட சகஜமா பழக்க விட மாட்டறாங்க அது ஏதோ ஒரு கௌரவம் போய் எப்படி சொல்றது அவரு அவங்க ஏதோ கொஞ்சம் ராயல் கெல் ஃபேமிலி மாரியும்
நீங்க சொல்றது ஆஹ் புரியுது புரியுது ஆஹ் ஆஹ்
ஒன்னு இல்லாதவங்க மாரி கன்ற மாரி ஒரு அந்த ஒரு மனநிலைல்லாம் எல்லாம் இருக்காங்க ஆனா என்னை
ஆமா தோழர் அதோட வந்து ட்டு இப்ப வந்துட்டு நமக்கு கைபேசி வரையும் இப்ப வந்துட்டு நம்ம அஹ் யாருமே வெளில விளா விளாட போறதே கிடையாது எல்லாருமே கைபேசி இருக்கா அது மட்டும் போதும் ஒரு ம் அவங்களுக்கெல்லாம் இப்ப இப்ப இந்த உள்ள விளையாட்டுனாலே அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரில ஒரு ஓடி புடிச்சி தெரியும் அது மட்டும் தான் தெரியும் மத்தபடி இந்த பம்பரம் விளையாடுறது அப்புறம் வந்துட்டு அந்த ம் ஒரு புளியாங்கொட்டையில ஒரு விளாட்டு விளாடுவாங்கல்ல பல்லாங்குழி ஆஹ் அது அந்த மாதிரி ஆஹா இப்ப உள்ள விளையாட்டுலாம் வந்துட்டு இப்ப உள்ளவங்களுக்குல்லாம் அதி அந்த வெளாட்டு என்னன்னுேக்குறாலோ
ஆமா நா ஜில்லி எலாம் விளையாடி இருக்கேன் ஒரு ஃபோர்த் படி ஜில்லின்ட்டு இந்த ரோட்ல பாக்ஸ் போட்டு வெளயாடுவோம் அது மாரி எல்லாம் வெளாடி இருக்கேன் இப்ப எல்லாம் அது மாரி யருமே விளயாட மாட்டறாங்க அந்த குச்சி பந்து கிரிக்கெட்டே எங்க கிரிக்கெட் வாலிபாலே இப்ப யாருங்க விளையாடுறாங்க வாலிபால் கூட அங்க யாரும்ல்லாம்புல்லா எல்லாம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமாயிட்டா இதுக்கு அப்பறம் பசங்க எல்ல செல்போன் அடிமை அப்டிதான் இருக்காங்க யாரும் வந்து ஒரு இது வ இருக்கு போட்ட அப்பறம் உணவுல முற எலாம் இன்னும் நெறய மாரி இருக்கு
ஆமா ஆமா அது கண்டிப்பா ஆமா இப்ப வந்துட்டு அப்பலாம் வந்துட் ட்டு இப்போ ஒரு இப்ப ஒருத்தவங்க இப்ப வந்து அப்பல்லாம் கிராமம்தான் எல்லாமே இருந்தது அதனால இப்ப எங்க வீட்டுல எந்த கொழம்ப உங்க வீட்டுல அந்த கொழம்ப அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணா சாப்பிடுவாங்க ஒன்னா படுத்து தூங்குவாங்க அப்புறம் வந்துட்டு எல்லாரும் வாசல்ல தூங்குவாங்க அப்பறம் எல்லாரும் மாடியில உக்கார்ந்து கத பேசுவாங்க அந்த மாரி ஒரு கூட்டு குடும்பமாதான் இருந்தாங்க பேருக்குதான் தனித்தனி வீடு ஆனா கூட்டு குடும்பமா இருந்தாங்க ஆனா இப்ப வந்துட்டு எப்டி இருக்குன்னா எல்லாருமே ஒரே வீட்டு வீட்டுல இருந்தாலும் தனித்தனியா ஆஹ் தனித்தனியா நாங்க சமச்சிக்கிறோம் அந்த மாரி இருக்கு இப்ப எலாம் இத வந்துட்டு நம்ம வந்து யாரே இது யாரே குற சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்ப வந்து இல்ல
நீங்க சொல்றது எங்க பாட்டி வீட்டுல அப்படிதான் இருப்போம் நாங்க அஹ் ஒரு ஃபோர்த் ஒரு ஃபிப்த் படிக்கிற வரைக்கும் ங்க மாமல்லாம் அம்மா கூட மாமாலாம் இருப்பாங்க அப்பறம் தாத்தா ஒரு அஞ்சு ஃபேமிலி ஒரே வீட்டுல இருப்பாங்க அது வீடுமே நல்லா தாராளமா இருக்கும் நடுவுல அந்த கலல இருக்கும் இல்லங்களா மழ கலம் வெப்பம் ல்ல அது மாதிரி நல்லா பெரிய வீடு தான் அது அதனால ரொம்ப வசதியா இருந்தது இது இது காலப்போக்க இப்பலாம் ஆயிடுசி அங்கதான் போய் தங்குவேன் அ நாலு அதுல வந்து மூணு எ தமிழ் வந்து மூணு தமிழ்ல செய்வங்க மதியெல்லாம் ஒன்ன தான் இருக்கும் எங்க ஒன்னா சாப்பிடுவோம் படு போ எங்க வேணா வெளிய போவோம் அது ஒரு எப்டி சொல்றது சொல்வோம் சரி ஒரு அது ஏதோ நான் ஏதோ ஒரு புண்ணியம் நா நெனைப்பன் எப்பல்லா நெனைப்ப நம்ம எதோ ஒரு புண்ணியம் பன்னிருக்கனாலதா. அந்த வாழ்க்கை எல்லா. ஓரளவுக்கு வாழ்ந்திருப்போ ஒரு கூட்டு அந்த களத். த்துல கிட்டத்தட். ட ஒரு பதினஞ்சு இருவது பேரு வரைக்கு நாங்க ஒன்னாத் தூங்குவோ. அந்த நீட்டுக்கு அந்த மே மாசலா. போயி வச்சுக்கோங்களே ரொம்ப வெயில் இல்ல அதனால வெளிய. டேபிள் விட்டு நாங்க. அல்லாத் தூங்குவோ. . சேரி.
எங்காது வெள்ளப்போ. அஹ அது மாதிரி எங்காவது ஒரு எங்காவது போறாங்கன்னா கூட எல்லாருமே சேந்துதா போவாங்க. இப்ப ஆனா இப். இப்ப வந்து அப்டில்லா கெடையாது. இப்போ இப்ப எங்க இப்ப எங்க குடும்பம் எங்க குடும்பம் மட்டும்தா அதாவது அம்மா அப்பா. அஹ குழந்தைங்க இது மட்டுதா இப்ப குடும்பமா ஆயிடுச்சு தாத்தா பாட்டி கூட அவங்க அந்த குடும்பத்துல இப்பல்லா சேர்றது இல்ல. இப்பல்லா அந்த மாரி ஆயிடுச்சு.
ஆமா அதா இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த அஞ்சு வருஷத்துக்குப்புறோ எல்லாருமே வந்து பாத்தீன்னா இப்ப அந்த வீட்டுல இருந்து தனித்தனியா ஒரு லேண்ட் வாங்கி எல்லா தனித்தனியா வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப லீவுக்குல்லா எப்பயாது அங்க சும்மா. போனோ ஒரு ரெண்டு நாள் போனுன்னு வச்சுக்கோங்கள. இங்க சாப்பட்டா அங்க ஏ சாப்பட்டமாற்ற அங்க சாப்பட்டா இங்க சாப்பட்டமாற். ஏன்ட ஒரு பெரிய பிரச்சன இந்த எங்க தூங்க வர்துக்கு. இங்கவந்து தூங்க மாட்டியா அங்க. ங்கவண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா அந்த ஊர் பக்கமே என்ன போக வுடல. போகாதஅளவுக்கு பண்ணிட்டாங்க. போனாலே எல்லாருக்கு கஷ்டமா ஆகுதுன்ட்டு இப்ப இன்னகக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் அங்க நா போல வீட்டுல அம்மா அப்பா தா அனுப்புசு விட்டுருக்க. அவங்க நீங்களே.
உம் ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா உம்ம்.
ஓர் அளவுக்கு அவரேஜா. அவங்க போயிட்டு பாட்டி வீட்டுலயே இருந்துருவாங்க. ஆஹ நா போனா அங்க பசங்க மாமா பசங்க எல்லாரு. ஒரு ஒரு வீட்டுலயும் கூப்பிடுவாங்க போகலனா அங்க ஒரு. இல்ல மன கஷ்டோ வரு அவங்களுக்குன்றது. நறைய. இப்பல்லா போறதுக்கே எனக்கு புடிக்க மாடேங்குது.
ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து அப்ப இருந்த சூழ்நில வந்து இப்ப இல்ல இப்ப கொஞ்சம் ரொம்பவே மாறிடுச்சு ஆமா
அது அது மட்டும் இல்லாத இப்ப இந்த உணவு முறை எல்லாம் நெறையாவே மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப சொல்றாங்கள இந்த சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் லாம் கடந்த ஒரு பத்து வருஷமா தான் ரொம்ப அதிகமா இருக்கு நான் ஒரு ஏய்து கரெக்டா நா ஒரு எய்த் படிக்க சொல்ல நெனக்கிறேன் அப் அப்பதான் இந்த சிக்கன் ரைஸ்ன்றது எங்க ஊர் பகுதி எல்லா ரொம்பவே இது ஆயிச்சு அப்பெல்லாம் வருஷத்துல ஒரு மூணு தடவ தான் சாப்பிடுவோ ஒரு ஸ்கூல் டொல்த் படிக்கிற வரைமே ஒரு மூனு இல்ல நாலு தடவ சாப்டுவ எனக்கு என்னமோ எனக்கு இந்த நா ஒரு பிரியாணி பிரியாணி பிரியாணின்னா நல்லா வா டெய்லியும் குடுத்தா கூட சாப்பிடுவோம் அந்த ரைஸ்ன்றப்ப எனக்கு அது பெருசா ஒரு அதுல உடன் பாடுல்ல எனக்கு அது பெருசா டேஸ்ட் இல்ல ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு இப்ப அந்த சிக்கன் ரைஸ்ன்றது நான் ரொம்ப அதிகம் அடிக்கடி சாப்பிடுற மாரி எனக்கு ஒரு பீல் ஆகுது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கம்பல்சரி சாப்ட்ற மாரி ஒரு நடமுறை வந்துச்சு அது மாரி எப்பன்னா பாத்தீங்கன்னா எனக் கு தெரிஞ்சு இந்த பிரியாணி வந்து நா பத்து ரூாபாய்க்கு வாங் அவரு இப்படி சொல்ல பத்து ரூபாய்க்கு வாங்குவா அப்புறம் பதினஞ்சுரூபாச்சு அப்புறம் இருவதுரூவாச்சு இரவத்தஞ்சுரூவாச்சு ஒரு நூறு இப்ப நூறுவா போயிட்டு இருக்கு ப்ப இந்தளவுக் இப்போ எல்லாமே இப்போல்லாம் விலைவாசிமே அந்த அளவுக்கு இப்ப ஏறி இருக்கு ஆனா சம்பளம் ஏறிச்சுனா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஏறல சம்பளம்லா ஏறல சம்பளம்ல்ல அதே சம்பள சொல்றாங்க
உம் உம் இப்ப நீங்க சமீபத்துல எங்காவது ஒரு சுற்றுலா மாரி ஏதாவது போயிட்டு வந்தீங்களா தோழா
சமீபத்துல இல்ல ஆ ஆனா போன ஆகஸ்ட் வந்து கேரளா ஒரு அஞ்சு நாள் போனே அப்புறோ ஆகஸ்ட் முடிஞ்சு திரும்ப ஒரு மாச த்திலே கொடைக்கானல் ஒரு மூணு நாள் போயிட்டு வந்தே ஆனா அது எப்டின்னா வருஷா வருஷ கண்டிப் பா போகணு வருஷா வருஷோ இந்த மே ல இருந்து ஆகஸ்ட்டுக்குள்ள ஒரு அஞ்சு நாள் போயிருவோ இப்ப இந்த ஆகஸ்ட்ல வந்து அதிரப்பள்ளி ஆஹ் வால்பாறை அப்பற அந்த ரூட் ஆ அந்த ஆல் ஆலப்புழா அந்த பிளான் பண்ணி வச்சிருக்கோ அது போவமான்னு தெரியல அ ஏன்னா வருஷா வருஷம் கண் கண்டிப்பா போயிடுவோ கடைசி ஒரு அஞ்சு வருஷ மா போயிட்டுதா இருக்கோ மோஸ்ட்டா அந்த கேரளா ப ஆ அத விட அங்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்களே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆ டவரே இருக்காது டவர் இது யாரு கால் பண்ணாலு வராது நானு யாருக்கு கால் பண்ண மாட்டே மொத நாள் மட்டும்தா அப்படி இருப்பே ரெண்டாது நாள் நா னே சார்ஜ் போட்றத விட்ருவே என் ஃபோனுக்கு ஒரு அஞ்சு நாள் யாரு யாரு ஆ அ ஆன்லைன்ல இருக்கறாங்களோன்னு பாக்க மாட்டே அ செக் பண்ணிலா பாக்க மாட்டே இப்ப வீட்ல இருக்கன்னு வச்சுக்கங் தூங்கி எழுந்தவுனே என் ஃபோனதா ஃபர்ஸ்ட்டு எடுப்பே எடுத்து சும்மா இந்த வாட்ஸ்ஆப்ல போயிட்டு வரது இன் ஸ்டாகிராம் போயிட்டு அதுக்கப்புறோந்தா அடுத்த கட் ட்ட வேலைய நானு பாக் க ஆரம்பிக்கிறே இதே அங் கிருந்த அஞ்சு நாள் நா ஃபோனே எடுக்கல நாங்க ஒரு பசங்க ஒரு பதினைஞ்சு பேர் கிட்ட போவோ போற ப்ப நாங்க என்ன பண்ணுவோ அந்த பதினஞ்சு பேர் ரொம்ப எல்லா விஷ யமு பகிர்ந்து நல்லா பேசுவோ சிரிப்போ வெளாயாடுவோ அங்கயே கிரிக்கெட் பேட் எல்லா எடுத்துனு போயிருவோ இல்ல ஃபுட்பால் எடுத் துனு போயிருவோ அங்கயே கிரவுண்ட் மார லா இருக்கு அந்த அந்த பகுதிகள்ல அங்க இருக்கப்ப நாங்க அந்த மாரி போயிட்டு பிளே பண்ணுவோ ஒரு அது ஒரு அஞ்சு நாளுங்க அது அந்த ஒரு அஞ்சு நாள் நான் நிம்மதியா இருப்பன் என்ன கேட்டா இப்பிமேங்க வருஷம் ஃபுல்லா அந்த அஞ்ச நாள் எப்ப வரும்னு வெயிட் பண்ணுவேன்
உம் உம்சொல்றது புரியுது எனக்கு நீங்க ஆமாஅது வந்துட்டு நம்ம எங்காவது வெள்ல போய்டு வந்தாலே நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஒரு லேசா இருக்கும் கொஞ்சம் போய் நம்ம அங்கே வெள்ல போய் ஒரு ஒரு மகிழ்ச்சியா ஒரு இருந்துட்டு வந்தாலே ரொம்ப நமக்கும் நல்லது அது நம்ம ரொம்ப இல்ல இப்படி மா மாசம் மாசம்ளால போக முடியலனா கூட வருடத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இது மாரி வெள்ல போயிட்டு வந்துடணும்
ஆமா இது மாதிரி நீங்க எங்கயாவது வெள்ல போறதா போச்சிருக்கீங்களா
நான் வந்துட்டு நான் கடற்கரைக்கு தான் அதிகமா போவேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு அங்க அங்க என் நான் பெருசா வேற எங்கையும் போனதில கடற்கரைக்கு போயிருக்கன் அது ஒரு மாரி மனசு சரியில்லனாலும் சரி இல்ல ரொம்ப ஹேப்பியா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் செரி நான் கடற்கரைக்கு தான் போவன்
கடற்கரைக்கு போய் உம்
உம் சொல்லுங்க தோழர்
கரைக்கு நானுமே டெய்லியுமே போவன்
உம் உம்
பத்து நிமிஷம் தான் வீட்ல இருந்து நடந்த கட கடற்கரைக்கு போயிடுவேன் அப்பல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறம் ஒரு அப்ப யாருமே ஒர்க் எல்லாம் போல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நாங்க வேலைக்கல்லாம் பெருசா போல எங்க வீட்டுல பிரச்சனைலாம் இருக்கும் எங்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனை நறையா அப்படியே ஒரு மாரி டிப்ரஷன்லயே சுத்திட்டுருப்போம் ஒரு நாலஞ்சு பேர் போனாங்க நாங்க ஒரு மூணு பேர் என்ன பண்ணுவோம் ஒரு ரெகுலராவே ஈவினிங் டைம் ஆனா ஸ்நாக்ஸ்சு இல்ல டீ ஏதுனா வாங்கிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அது மாரி போயிடுவோம் போய்டு டெய்லியும் ஏதாவது கத ஜஸ்ட் ஒரு ஃபயர் கேம்ப் போட்ருவோம் மூட்டம் போட்ருவோம் அங்க வந்து வெரவுலாம் அங்கயே இருக்கும் ஆஹ கடலோரன்றதுனால அந்த சவுக்கு குச்சி அதுல்லாம் இருக்கும் அதனால வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எடுத்து வச்டு ஒரு ஏழு மணி போல கட் ட கொளுத்தி விட்டுருவோம் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பேசுவோம் பேசுவோம் பேசிட்டே இருப்போம் வீட்டலேயே அப்புறம் போன் அடிச்சு திட்டுவாங்க வரலையே ஒன்னுன்னட்டு மூணு பேர் வீட்டுலையும் போன் வரும் அதுக்கப்புறம் தான் செரி போவோம் இது கண்டினியூவா ஒரு நாங்க ஒரு ஆறு மாசம் இதே மாரியே பண்ணிட்டு வந்தோம்
உம் நன்றி தொழர் நன்றி
ஆஹ நன்றி
ஆஹ நன்றி தோழர்